ஹலோ ம் சொல்லுங்க
என்னங்க பண்றீங்க
இந்தா சும்மாதா எதாவ்து ஹெல்தியா எதாவது சாப்ட்ணுல அதுக் க்காக வந்து எதாச்சு பாத்துட்ருக்கே. ஏனா இப்போ நெறயா பேர் பாத்தீங்கனா சும்மா வந்து சாப்பாட வந்து இப்போ முன்னாடி சா உணவே மருந்துன்னு முன்னாடி சொல்லுவாங்க ஆனா இப்ப நெறயா பேர் பாத்தீங்கனா சாப்பாடே ஒரு மருந்து மாரி எடு ட்டு இருக்காங்க இந்த சாப்பாட சாப்பட்ணு அந்த சாப்பாட சாப்பட்ணு இத சாப்ட கூடாது இதெல்லா சா பட்ணுன் சொல்லிட்டுல்ல ஆமா எங்க வீட் வீட்லல்லா வந்து வெறும் அதென்ன எங்க பாட்டிலா வந்து ஊர்லல்லா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க எங்க அம்மாலா சொல்லுவாங்க நாங்கெல்லா இன்னு இவ்ளோ சத்தா இருக்கோனா அதுக்கு காரணொ அந்த பழயசோறு கம்மங்கூழு தா நீங்க வந்து நல்லா தோச இட்லி பரோட்டான் சாப்ட்டுட்டு உங்களால வந்து குனிய முடில வயிறு வலிக்குது தலை வலிக்குது கால் வலிக்குதுன் சொல்றீங்க அப்டின்னு எங்க பாட்டிலா எப்பய்மே அ நல்லா களில்லா கிண்டுவாங்க எப் பயும். அதாவ்து வித்யாசமா அந்த உளுந்தங்களி வெந்தய களி மோர்களி இந்த மாரி நறையா கிண்டீட்டே இர்ப்பாங்க அதுக் அதோடதெல்லா எனக்கு அப்ப புரிர இது என்னது இது இப்டிபே குடுக்குறாங்க ஆனா இப்பதா அது தெரியுது அது எவ்ளோ நல்லது அப்டின்னு சொல்லிட்டு
ஆ அதா அதாம் அதெல்லா ரொம்ப நல்லது ஒடம்புக்கு இப்போ அதனாலதா அவுங்க இவ்ளோ வயசாயு இருக்காங்களே இல்லாட்டி இந்த நம்மளோட இதுலெனா பாருங்க எல்லா வந்து அத இதயு சாப்டுக்கிட்டு அம்பது வியசுலயே அப்படிங்கிறாங்க இப் அப்டிங்றாங்க ஹார்ட் டாக்குங்கிறாங்க
ஆம்மா
நம்ம சாப்பாடு மொற அந்த மாரி ஆயிடுச்சுல்ல காலேல பாதி நேரோ நம்ம சாப்பட்றதில்ல அப்பே சாப்ட்டாலு பத்து மணிக்கு சாப்ட்றோ மத்தியானொ சாப்ட்றோ நைட்டு இதுல நடுராத் திரிலா வேற சில நேரோ பசிக்குதுன்னு சாப்ட்றோ இப்ப என்ன ஆயிடுதுனா சனி ஞாயிருனா எல்லாருக்கு லீவ் இருக்கு சனிக்கெழமை ஆய்ட்டா நைட் எங்க்யாவ்து வெளிய பொய் சாப்ட வெளிய பொய் சாப்புடு அப்றோ இந்த சோடா குடிக்க ஜுஸ்ஸ குடிக்க இப்டி சனினு நானு ஒரு ஆஃப்ஸ்ல வேல பாத்தே அங்க எப் எப்டின்னா வந்து ச வெள்ளிகெழம ச வெள் சனி ஞாயிரு ஆஃப்ஸ் லீவு. வெள்ளிகெழம யாருமே சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க ஆன எங்க வீட்ல என்ன எங்க பாட்டி திட்டுவாங்க வெள்ளிக்கெழம ஆயிட்டா என்ன கடைல சாப்பட்ற பளக்கொ வாரத்துல எல்லா வெள்ளிக்கெழம கடைல சாப்டா எப் இப்டி ஒடம்பு என்னத்துக்கு ஆறது அப்டிஸ் சொல்லுவாங்க ஆனா நம்ம மட்டு சாப்பாடு எடுத்துட்டு போனா அங்க சாப்பட்றதுக்கு யாருமே இரு க்க மாட்டாங்க எல்லாருமே வெளிய பொய்ருவாங்க எல்லாரும் அது ஒரு அது ஒரு பலக்கமாவே ஏனா வெள்ளிகெழமன்னா ஜாலி ஆ என்டெர்டெய்ன்மெண்ட் வெள்ளிகெழமன்னா ஒரு ஜாலி வெளிய பொய் சாப்பட்ணு நல்லா என்ஜாய் பண்ணு வீ நல்லா சுத்தி சுத் செஞ்சு சாப்டு வரணு அப்டின்றது வெள்ளிகெழமனாலே அப்பிடி ஆனா எங்க வீட்ல ரொம்ப திட்டுவாங்க அந்த விஷயத்துக்கு ஆனா அந்த பசங்கல்லா கேக்கவே மாட்டாங்க. இ இந்த வாரோ அந்த கடக்கி போமா ஏ அடுத்த வாரோ அந்த கடக்கி போமா இந்த கடக்கி போமான்னு சொல்லிட்டு அது ஒரு பலக்கமாவே அப்ப அந்த லைஃப் ஸ்டைல பாருங்க எவ்ளோ ஒரு மோசமா போய்ட்டு இருக்குனு
அதா அதா
சாப்பாடு விஷயத்துல நறைய கொழந்தைங்களு அப்படிதா நால்லா பாக்குறே எல்லா கடைகள்ளயு பர்கர திணிக்கிறாங்க சாப் ப்டு சாப்டு டேய் அந்த கொழந்த சாப்பலனா கூட நல்லதுடா உட்ருங்கடா அப்டின்னா அப்டி கூட்டுறாங்க சாப்டு அப்டின்னுட்டு அது எவ்ளோ இருக்கெ அதோட அது வந்து அந்த மை
இந்த வைஃபுல் உங்களுக்கு பிடிக்குமா வைஃபுல்
ஆ அது சாப்பிட்ருக்கெ அந்த சாக்லேட்லா வச்சு தருவாங்கல்ல அதுதான
நல்லா இருக்கு அனா அதி
ஆமா அது சாப்ட நல்லா இருக்கு ஆனா வெல கொஞ்ச ஜாஸ்தியா இருக்கனால நா அவ்லொவா வாங்க மாட்டே எம்போ ரூவா நூற் ரூவா சொல்லுவாங்க
ம் எம்பது ருவா நூற் ருவா ப்ப ஆட்ர் போட்டா எர்நூறுவாங்கங்கங்க
ஆட்ர்லா போட கூடாது நேர்ல ஏதாவது சின்ன வேஃப்ல் கட இருக்கு அங்க போய் சாப்ட்டாதா நமக்கு வ வெல கம்மி தொண்ணூறு ரூபா, நூறு ரூபா அப்டி சொல்லுவாங்க சின்னது, அய்யோ எனக்கு இப்பயே சாப்ட்னு போலதா இருக்
எனக்குதா நீங்க இப்ப வெய் ஃபுல்னு நானே இப்ப சொன்னதுக்கு அப்பறோ எனக்கு சாப்புட்ணு போல இருக்கு நல்லா இருக்கு
ஆமா அது இந்த சாக்லேட்டு எதாச்சு நமக்கு இப்ப அந் ஆ நம்மளோட பழக்கங்கள் அந்த மாரி மாறிடுச்சு பாருங்களே முன்னாடியெல்லா நம்ம வீடுங்கள்லல்லா வந்து சா சாந்தர பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருதுனா எனக்கல்லா தெரிஞ்சி எங்க அம்மால்லா பால் கொழுக்கட் ட அ என்னைக்கு பணியாரம் அ அப்றோ வந்து என்னைக்கோ ஒரு நாள் வட வாங்கி வச்சு வீட்ல வட சுடுவாங்க சில நேர வட வாங்கி வப் ப்பாங்க இல்ல போண்டா சுட்டு தருவாங்க, ஆனா இப்போ அ கடையில இருந்து பப்ஸ் வாங்கிடுவா அந்த பப்ஸ் எல்லா நெயே க நம்ம நெய்லதா பண்றோனு நெனைச்ட்டு க்கு கடையாது அவ்ளோ டால்டா ஊத்தி அந்த பப்ஸ் எல்லா ரெடி ட்டாங்க அப்டியே அந்த எண்ணெயில பொறிச்சு எடுக்றாங்க இல்ல பட்டர் ஊத்தி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க முன்னாடில்லா ஆனா அவங்க பட்டர் வாங்கி அது ஒரு பட்டர் வாங்கி பண்ண முடியாதுல பதினஞ்சு ரூபாய்க்கு அப்ப அவ டால்டாதான போட முடியு
ஆமா ஆமா
அந்த மாரி இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு வந்தா நம்ம பசங்க வந்து என்ன கேக்குறாங்க அது வேணு இது வேணுதா கேக்குறாங்க நம்மளு கடைக்கு போனா என்ன பண்றோ முன்னாடில்லா எப்பயாது எங்க அப்பால்லா கூட்டிட் போம்போது தி எப்போயோ ஒரு தடவ கட கூட் ஹோட்டல் கூட்டு போவாங்க, அ ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாரிதா கடைக் கூட்டு போவாங்க அதுவு அப்பல்லா அந்த பிரைட் ரைஸ் நூடுல்ஸ்லா ரொம்ப ரேரு எப்பயாவதுதா வாங்கி தருவாங்க இப்பல்லா பாத்தா கடைக்கி டெய்லியு ஃரைட் ரைஸ், நூடுல்ஸ்தா, பிரியாணிதா
ஆமா ஆமா அப்டிதா இருக்காங்களே போனா நூடுல்ஸ்தா வேணுங்குதுங்க
ஆமா அதுவு சாஸ்ஸ ஊத்தி சாப்டுவானுங்க பயங்கரமா
ம் ஐய்யயோ அந்த சாஸ்ஸ எல்லாத்தியு தி எ பாப்பானா அந்த சாஸ் தின்னுட்டுதா மறு வேல பாப்பா எல்லா அங்க போனாலே சாஸ் குடுங்கன்ருவா
ஆமா சாஸ் குடுக்கணு சாஸ்ஸ ஊத்தி பெசஞ்சுதா சாப்பட்ணு அது ச கெடுதல்னு சொன்னாலு கேட்க மாட்டேங்கிறாங்க வேணும்ன்றாங்க ஆனா அது ரொம்ப கெடுதல் ஆனா அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நம்ம சாப்பாடு மொற இங்கே ஒரு கட இருக்கு இது சொல்லும்போதா எனக்கு ஞாபோ வருது அங்க வந்து பிரிட்டிஷ் காலான்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து இங்க வந்த போது ஆமா கேட்டாலே வித்தியாசமா இருக்கு சரியா, நா இங்க வந்தபோது இந்த ரீல்ஸ்லல்லா பாத்த பாத்துட்டு நா எ ஹஸ்பண்ட்ட சொன்னே இந்த பிரி ட்டிஷ் காலான் எப்படிதா இருக்கு, நா சாப்ட்டு பாத்தே ஆகணும்ப்பா அப்டி சொல்லிட்டே அப்பனா அவங்களு ஆமா வா சாப்ட போவோ அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த கடைக்கு போயிட்டோ அப்போ அவங்க எப்டி செய்யறாங்கன்னு நாங்க பாக்கல, சும்மா அங்க ஒக்காந்துருந்தோ ஆர்டர் குடுத்த ஒடனே குடுத்துட்டாங்க ஒன்னு குடுங்க ட்ரை பண்ணிட்டு பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு வாங்கி ஒன்னு ட்ரை பண்ணோ நாங்க ட்ரை பண்ணி சாப்ட்டு முடிக்கிறோ சரியான கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு சேரி நல்லா இருக்கே இது எப்டி இவங்க இத செய்யறாங்க அப்டின்னு போய் பக்கத்துலதாங்க போய் பாக்குறோ போய் பாத்தா ஃபஸ்ட் வந்து அந்த காளான ப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க அதுவே ஏற்கனவே எண்ணெயில போட் ட்ட பொறிச்சு எடுத்துட்றாங்க அதுக்கப்றோ இந்த மயோனஸ் இருக்கு தெரிமா வெறு வெங்காயோ வெங்காயத்தியு கேப்சிகம் இருக்குல்ல வெங்காயோ கேப்சிகம் போட்டு இந்த கொழம்பு காளான் ஊத்தி கொழம்பு எப்டி கிண்டுவாங்க அதுக் அந்த கொழம்பு தண்ணிக்கி பதிலா மயோனஸ் அவ்ளோ மயோனஸ் ஊத்தி பண்றாங்க அது கூட வந்து அது கூட வந்து எதோரு ஒரு மிக்ஸ் ஒரு இது மாரி ஊ ஆ ஒயிட் கலர்லருக்கு அந்த பொறிச்ச காளான தூக்கி இந்த கிண்டிட்ருக்க மயனஸ்ல தூக்கி அந்த பொறிச்ச காளான போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு கப்ல வந்து எதயோ மோந்து எதோ ஒரு ஒயிட் கலர்ல ஒண்ணு ஊத்துறாங்க அது என்னன் கேட்டா கான் ஃப்ளார் மாவுன்றங்க அந்த மாரி அவுங்க அத ஊ த்தி அத குடுக்குறாங்க அத சாப்ட்டா அப்டியே அந்த மயோனஸ் நம்ம நடுவுல நடுவுல அந்த ஷவர் மாலலா வருல அது மாரி ஃபுல்லா ஆ ஃபுல்லாவே மயோனஸ்லதா ஃபுல்லாவே இருக்கு அத பாத்துட் டு நா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது அத சாப்டும்போது நல்லா புளிப் அந்த சீஸ் புடிச்சா ஒரு டேஸ்ட்ரு க்கு தெரிமா அந்த மாரி ஒரு சீஸ்ல வச்சு சாப்ட்ட மார்ருந்தது ஆனா நானு அப்பயே முடிவு பண்ட்டோ இத இன்னு ஒரு நாலஞ்சு தடவ சாப்ட்டோனா நமக் கண்டிப்பா எதாது பிரச்சனயாயிடு அந்தளவுக்கு அது ஒரு ஒடம்பு கெடுதலான ஒரு விஷ்யோ அதுமேல அவ் அவ்ளோ பொடி போட்றாங்க செய்றா அவ்ளோ மயோனஸ் ஊத்தக் கூடாதுல்ல இப்போ ஒரு இவ்ளோ பெரிய சாப்புறீங்கன்னா ஒரு ஸ்பூன் மயோனஸ் ரேட்டென்ன ஒரு எம்போரூபா என்னமோ சொன்னாங்க ஒரு பிளேட்டு ம் ரேட்டெல்லா ஓகேதா ஆனா ஒடம்புக்கு ரொம்ப கெடுதல் அந்த மாரி சாப்
ம் ம்
ஆனா சின்ன பிள்ளைங்கலருந்து எல்லாரு அதுல் அவேன் வந்து அம் ப்ப பிரிட்டிஷ் காளான் மயோனஸ் காளான் மயோ ஆ கொத்து காளான் பிரிட்டிஷ் கொ த்து அப்டின்ல்லா நறையா வித்யாசமா வச்சிருக்கா அவேன் அது எல்லாத்தையு கொழந்தைங்கலருந்து எல்லாருமே வாங்கி தா சாப்புட்றாங்க இங்க அத பாக்கும்போது எனக்கு கொஞ்சோ ஆ ச்சினைமாதாருந்தது
ம்
ம் இந்தளவுக்கு எல்லாரு வந்து இப்டி ஆ ஹெல்தி ஃபுட்ஸ தான்டி ஒடம்புக்கு ரொம்ப கெடுதலான எல்லாத்தியு சாப்ட ஆரம்பிச்ட்டாங்கன்னு
ஆமா நா எ ஹஸ்பண்டோட ஒரு நாள் போனப்ப பஃபே சிஸ் ச்சம் வந்து நாங்க போனோ அப்ப எல்லாமே குடுத்தாங்க அப்ப நா எல்லாமே வீடியோ எடுத்துட்ருந்தே வீடியோ எடுத்து எடுத்து ஆ நல்லாருக்கு நல்லாருக்குன் சொல்லி சொல்லிட்டே சாப் ட்டுட்ருந்தே அப்ப மொதயே ஒரு ஃபிஷ்ஷு அது என்ன ஃபிஷ்னா இந்த இது சுட்டு குடுப்பாங்கல அந்த ஃபிஷ்ஷு சுட்டு குடுப்பாங்க ஆ அத அ ப்டியே வந்து எனக்கு வா வீடியோகான்டி நானு அத வாய்ல வச்சுட்டு ஆ நல்லாருக்கு அப்பின்னே அதுக்கப்றோ துப்பிட்டே எ ஹஸ்பண்ட் இதெல்லா தேவயா வீடியோக்கான்டி நல்லா இருக்குங்கிறியா அப்டின்னாங்க ஆமா நல்லாவே இல்ல அப்டின்ட்டு அது எதோ ஒண்ணு இந்த சிக்கன பண்ற மாரியே ஒரு ஃபிஷ் பண்ணுவாங்க அது என்னமோ ஒன்னு அது பார்பிகியூ
ஆ சேரி சேரி ஆ அது ஒரு சிலருக்கு தா அதோட டேஸ்ட் புடிக்கு எல்லாருக்கு
அதா அதா எனக்கு அது புடிக்கவே இல்ல ஸ்மெல்லு ஒரு மாரி இருந்துச்சு
ஆமா அது மொத தர சாப்பிடும்போது நமக்கு அது கண்டிப்பா புடிக்காது அதுக்கடுத்து நீங்க சாப்ட சாப்ட உங்களுக்கு ரொம்ப புடிச்சுரு அந்த அந்த பச்ச வாட வந்து இந்த எங்க ஆபீஸ்ல ஒரு நாள் நா வந்து மொத மொத ஒரு ஆபீஸ்ல வேல பாக்கும் போது அங்க அப்டிதா ஃபிஷ் பிரியாணி நா அப்ப கொஞ்ச நான்வெஜ் சாப்ட்டு இருக்கனா அப்ப ஃபிஷ் பிரியாணின் சொன்னாங்க சேரின் சொல் ட்டு நல்லா இருக்கு அந்த கடையில சொல்லி ஒரு சார் சொன்னாரு சார் அவர் சொ சொல்றாருன் சொல்லிட்டு நாங்க எல்லாரு என்ன பண்ண ஃபிஷ் பிரியாணி வாங்கிட்டோ சேரி வாங்குவோ அப்பின் சொல்லி கடசில போய் பாத்தா அந்த ஃபிஷ்ஷோட கவுச்சி வாட அப்டியே அந்த சாதத்துல இருக்கு சுத்தமா யாருமே சாப்பல்ல அந்த நாலு டப்பாவு அப்டே தூக்கி குப்பையில போட்டோ ஒ ஒரே ஒரு ஆள் மட்டு எனக்கு சிக் எனக்கு அந்த பிரியாணிலா வேணாம்ப்பா அப்டி சொல்ட்டு சிக்கன் பிரியாணி வாங்குனாங்க அவுங்க கிட்ட இருந்து எல்லாரு எல்லாத்தையு எடுத்து சாப்டுட்டோ அஞ்சு பேர் ஒரே டப்பாவ சாப்ட்டோ மிச்ச நாலு டப்பாவ தூக்கி தா போட்டோ அந்த பச்ச வாடைக்கு அதுக்கு அத சுத்தமா சாப்டவே முடில
அதெல்லா ஃபிஷ் எல்லாம் நல்லா இது பண்ணாதா நல்லா இருக்குமே
ஆமா ஒவ்வொருத்தர் வேணா சாப்டுவாங்க அப்டியே
என் ஹஸ்பண்ட்னா இப்ப சீல வேல பாக்றனால அவங்க ஃபுல்லா வந்து ஃபுட்டு அந்த ஃபிஷ்ஷே வெறுத்துட்டாங்க ஏன்னா ஃபுல்லா அந்த ஸ்மெல் அடிக்குல அங்க ஃபுல்லா அதான அதனால இங்க வந்து சாப்டவே மாட்டாங்க
அதுதா அங்கயே அதே சாப்ட்டு இங்க வந்து நம்ம தோச இ்ட்லி அந்த மாரி சாப் அப்டிதா புடிக்கு
அப்டியே இருக்கு சேரிங்க ஓகேங்க அப்பறமா கூப்படட்ட நானு ஆ சேரி ஆ ஆ